அக்கா எப்டி இர்கீங்க
நல்லா இருக்கேன்டா நீ எப்டி இருக்க
நா நல்லா இருக்கேங்க்கா ஒர்க்கல்லா எப்டி போதுங்க
சூப்பரா போயிட்ருக்குடா நாள் நாளையிலந்து ஸ்கூல் ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது நாளை லெந்து போகொணு
ஒர் ஃப்ரம் ஹோம் குடுக்கலையாக்கா
இல்லடா அந்த மாரி நானும் சர்ச் பண்ணி பாத்த அப்பற எதுவு கர்ட்டா செட் டாக்லியா ந்த இல்ல ஆன்லைன்ல டியூட்டர் ம் டியூஷன் எடுக்கற மாரியு பாத்தெ
செர் செரிங்க
அப்பற அதுலியு கொஞ்சொ ரிஸ்கல்லா நெறைய இருக்குது அப்டின்னாங்ளா அங்க அம்மா வீட்டுப் பக்கத்துல இருக்குற ஒரு பொண்ணு அம் நம்ம டியூஷன் கன்னு ஷெடியூல் போட்டு குடுத்துருவாங்களாமா கிட்டத்தட்ட அதுலயு ஆறு மணி நேரத்துக்கு மேல வேல செய்ற மாரி இருக் கு அப்புற யேனிங்ஸ் ரொம்ப கம்மியாதாருக்கு அப்புற பேரன்ட்ஸ் அவுங்க டியூஷன் ஃபீஸ் கட்டலனாலு அவுங்ளுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டு வசூல் பண்ற மாரி இருக்கு அப்டிங்கிற மார்ல்லா சொன்னாங்களா அது அப் அப்புற நம்மல்க் செட் ஆகாது அப்டின் சொல்லிட்டு அப்புற அத விட்டுட்ட அதால இப்ப எங்க வீட்டுக் பக்கத்துலே ஸ்கூல் ஒன்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது அங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்துச்சு மடி இப்ப இங்க வீட்டு பக்கத்லே ஷிஃப் பண்ட்டாங்களா ச இது ரொம்ப பக்கமாவு இருக்கு அப்டின் சொல்லிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரிக்குதா இருக்கு இங்க அதனால அப்புறோ அங்க ரேஷ்யும் குடுத்துட்ட ஆ ஆமா அதனால செரி அப்டின்ட்டு இங்க குடுத்தே செரி வாங்க அப்டின்ட்டாங்ளா அதனால அப்புறோ நாளைல இந்து வர சொல்லிருக்காங்க போன வாரோ புதன்கழமையாட்டோ போன அப்புறோ ஆ ப்ளானர் போட்டு குடுங்க அப்டின் கேட்டாங்க போட்டு குடுத்தே அது ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆய்ட்டாங்க க்ளாஸ் எடுக்கறதுக்கு ஆமா ஃபஸ்ட்டு நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க ரெண்டவ் அதுனால என்ன பண்ண போறீங்க அப்டிங்கறமாரி அந்த புக்க வெச்சு நம்ம போட்டு குடுக்கணு அது டே பிளானர்ன் சொல்லுவாங்க அப்புறோ அது போட்டு குடுக்கசொன்னா அதுல போட்டு குடுத்தே அதுலயே கொஞ்சோ பரவாலன்ட்டு ரொம்ப திருப்தி ஆய்ட்டாங்க சேரி சந்தோஷோ ஆ நறைய இருக்குதுடா ஆமா அந்த மாரி நறைய விஷ்யங்கள் இருக்குது ஆமா கொஞ்சோ அது பழகிருச்சு எனக்கு அது வீ வீட்ல இருந்தாலே என்னால சும்மாவே இருக்க முடியாதுல்லடா பாரு இந்த ஆ டெய்லரிங்கூட ஒரு ஆறு ஏழு வர்ஷத்துக்கு முன்னாடி நெனைக்கிறே
அதுல உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கரெக்டுதானக்கா நீங்க கம்முன் டெய்லரிங்கே வீட்ல வந்து ஈவினிங் டைமு லீவ் நாள்ல அப்டி கத்துக்க வேண்டியத்தானக்கா
பத்து இருந்த நாலு ட ஆமா டெய்லரிங் க்ளாஸலா போகலடா
சேரி சேரிங்க
ஆ யூடியூப்லயே பாத்து கத்துக்குட்டே ஒரு அஞ்சாறு வர்ஷத்துக்கு முன்னாடி பர்த்டேக்கு அம்மா வந்து ஒரு மிஷின் வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க வீட்ல மிஷின் எல்லா வெச்சிருக்கே இப்ப அம்மாக்கு அம்மா வந்து இப்ப நா ஸ்டிச் பண்ணாதா எனக்கு புடிக்குது வேற எங்கியு தெச்சு குடுக்க ம் தெச்சு போடாலு புடிக்க மாட்டேங்குது தெச்சு குடுங்கறாங்க எனக்கு தெச் தெக்கிறதுக்கு டைமே இருக்குல இப்ப பழைய ஸ்கூல்லலா சாய்ந்தரோ ஆறேகாள் ஆய்ருண்டா வர்றக்கே ஒன்ஸ் மறந்துருச்சுன்னா கஸ்டோ இல்ல எனக்கு அது ப்ரச்சன இல்ல கொஞ்சோ உக்காந்தனா ஒரு பத்து நிம்ஷோ அப்டியே ரீகால் பண்ணிக்கிறே ஞாபக் படுத்திட்டு அப்பறோ கட் பண்ணி தெச்சுக்கிறே
அதெல்லா ப்ரச்சனை இல்ல ஆனா அம்மாதா சொல்லிட்டே இருக்காங்க கம்முன் நீ அதையே பண்ணு பண்ணுன்னு எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லமா எந்த வேல புடிக்கிதோ அத புடிச்சு செய்யோணுமா அப்டின் நா டைலாக்லா பேசன்னா அப்புறோ செரி நீ என்னமோ பண்ட் தொல உன்னிய என்னால திருத்த முடியாது அப்டின்று ம் அதுக்கு நம்மளுக்கு செட் ஆகாதுடா நம்ம இப்ப இப்ப பாப்பாக்கு லீவ் இருக்குதா நம்மளுக்கு லீவ் இருக்குதா எதோ ஒரு பக்கோ போறோ வர்றோ அதுக்குள்ளலா போய்ட்டா ஒரு நோம்பிநோடி அன்னிக் நறைய துணிங்க வரு தெக்கறக்கு
ம் ம்
அப்புறோ அதையெல்லா பாத்துட்டுதா செரி வேண்டா அப்புறோ நம்மளுக்கு ஒரு எடத்துல உக்காந்து செய்யற வேலையெல்லா செட் ஆகாது நம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்காக நம்மளுக்கு தச்சுட்டா போதும்ல இப்ப பாரு நம்ம வீட்லே நாலு பொம்ளைங்க இருக்கறோ எங்க அம்மா எனக்கு இனி பாப்பா பெர்சானா அவளுக்கு அப்டியே தெச்சுனா எங்க மாமியார்க்கு நாலு பேத்துக்கு தெச்சா கூட போதும்ல
ஆ ஆமாங் கா ஆக்சுவ்லி நம்ளோட காஸ்ட்டு மிச்சம் பண்ணலா
ம்
என்னன் தெரில
அப்டின்
ஆனா டெய்லரிங்ல எல்லா வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கு ஒரு எக்சசைஸ் இருக் கே உக்காந்துட்டே இருக்க மார்ரிக்கோ ஆன காலூ எல்லாமே வேல செய்யு
உக்கா இடுப்பு வலி வந்துருங்கறாங்கடா ஃபியூச்சர்ல ஆ கொழுந்தியாவோட அம்மா அப்றோ அதான பண்ணிக்ட்டு இருக்காங்க அவங்ளே சொல்றாங்க இடுப்பு வலி வந்துரு சாமி ஆனா கத்துக்கனா கத்துக்லா இதுல சம்பாரிக்கிற மாரி வேற எதுலையு சம்பாரிக்க முடியாது நல்ல தொழில் தா ஒரு அவுக்கு ரீச் ஆயிருச்சுன்னா நம்ம வீட்ல கடையும் கூட புடிக்கணுங்கறது இல்ல வீட்ல உக்காந்துட்டே அ வர ஆரம்பிச்சிடு நல்லா வெளிலல்லா பிரபலம் ஆயிருச்சு னா அப்டிங்கற மாரிதா சொன்னாங்க நானு சரி ஒரு ரெண்டு வர்ஷோ இங்க வரன் சொல்லிருக்கே இப்ப சேந்த ஸ்கூல்ல ஆ இங்க எப்படி இருக் க்குது என்னங்கறத பாத்துட்டு கம்ஃபர்டபுளா இருந்தா போது நம்ளுக்கு அப்டியே தெக்கலா இங்க வந்து வாரத்துல மொத்தம் மாசத்துல ஆறு நாள் லீவ் கெடைக்குதமடா ம் ஆறு நாள்னா அ சண்டே எல்லா அந் ஞாயித்திக்கெழ்ம எல்லா நாளும் நால் நாள் ஆயிரமா மாசத்துக்கு எப்படி நால் சனிக்கெழம வந்துரும் நா ஞாயித்துக்கெழம வந்துருமா
சனி வருது ஒரு சில டைம்ல நாலு ஞாயித்துக்கெழமே வருது
திங்கள் வருது அதா அப்றோ சனிக்கெழம வந்து ஒரு வாரோ ஸ்கூலுக்கு போன ஒரு வாரோ லீவு அந்த ஒரு வாரமு கொழந்தைங்க வரமாட்டாங்ளாமா சனிக்கெழம நம்ம டீச்சர்ஸ் தா போய் உக்காந்து அந்த பதினஞ்சு நாளைக்கும் நாங்க என்ன பண்ண போறோம் அப்டிங்கம்ஸ் அந்த ஒர்க்கு இந்த நோட் புக் திர்த்தறது அந்த மாரியான வேலய செஞ்சு வச்சிட்டு வரணுமமா அவ்ளோ தா அடுத்த மந்த்துக்கு ஷெட்யூல் போட்டு வெக்கறது ம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கான்னு போது அந்த பதினஞ்சு நாள் மாரிக்கா அ ஃபிப்ட்டின் டேஸ்க்கு அந்த பதினஞ்சு நாள் நாங்க என்ன பண்ண போறோ
ஆ
அதுக்கான பிரிப்பர் பண்ணிட்டு அந்த இதெல்லா அப்புறோ இங்க வந்து மெட்டீரியல்ஸ் எல்லா எதுவும் நம்ம செய்ய வேண்டிதுல்ல எல்லாமே இருக்குது செரிங்க்கா ம் ஆன்ட்டோஃபெடி கிளாஸ் தானே ஆ ஆமாண்டா நீ டெய்லரிங் கிளாஸ் போனியா நா போய் பழகுனக்கா ம் அதுக்கப்றோ எங்க வீட்டுக்குள்ளன ம் ஈஸியா தாக்கா இருக்கோ அண்டர்ஸ்டண்ட் பண்ணிட்டா ஈஸிக்கா அது இந் மாரி ஒரு ஈஸி தி யாருக்குமே இல்ல வெளி எல்லா குடுத்த செட் ஆகாதுனு நம்பளே ஆல்ட்டர் ஆம் ஆமா நீங்க பஸ் ஸ்டாண்ட்டு என்னடா
தெச்சு உட்டு தா
பெறவ் என்னவே அப்ப ஏன் விட்ட மறுபடியு கன்ட்டினியூ பண்ணு ஆ அதுலா கிட்போ ஜாப் போர்றுதால எங்கக்கா டைமிங்னை சதுதா அப்ற சண்டே ஒரு நாளு எங்யாவ்து டீப் வெளில போற சரியா போது வேணுங்கதெல்லா வாங்கி ஆமா கண்டிப்பா ம்
அடிச்சு விட்லாமா உட்டான்
வுட்டோனா அது அப்ட்யே விட்ருவோன்க்கா அப்ற அளவெல்லா மாறிடு நீ எப்புடி அளவு எடுத்து தெக்கற மாரி கத்துக்குட்டியா இல்ல அளவு ப்ளவ்ஸ் வச்சி கட் பண்ற மாரி கத்துக்கிட்டியா ஹா ஆனேக் ரெண்டுமே கத்துட்ருக்க அளவு எடுப்பே ப்ளவ்ஸ் வச்சு அளவெடுத்து கத்து து ஸ்டிச் பண்ணலா இப்ப அதுல எது கரக்ட்டா உனக் வருது அளவு எடுத்து பண்றது வருதா இல்ல அளவு ப்ளவ்ஸ் வெச்சி கட் பண்ணிப் ஃபஸ்ட்டு ப்ளவ்ஸ்ல என்ன ப்ரச்னைன்னா வந்து அவ்ங்கள் ஏற எறக்கோ வெய்ட்டு டு டிப்ரண்ட் வருதுல்ல அத்னால ஒரு டைம் போடும்போத் பாத்தா கரக்ட்டா இருக்ற மாற் ருக்கு அவ்ங்க திருப்பி நம் புன்சா ஒண்ணு தெச்சு குடுக்கும்போதே மார் ரு க அளவுல்லா பர்ஃபெக்ட்டா அன்னைக் என்ன இதுங் இருக்காங்களோ அது செட் ஆய்ரு அது செட்டாய்ரோ ஓ சர் சரி நீ க்ளாஸுக் போனியா ஆமாகா இந்த பிரியா பொண்ணு எடுத்ததுல்ல ஓ சரி சரி எனக் தெரிலடா ம் ஓகே ஆஹ் ச்செர் சே மறந்துறுதுக்கா எனக்கும் ஆசைக்கெல்லா நானேதா தெச்சு தந்த ப்ளவ்ஸ்ஸு ரெண்டுநமூ வருஷ்ஷோ வீட்ல பேட்டன் வச்சு தச்சுக்வியா இல்ல இந்தஸ் சாதா ப்ளவ்ஸ் மட்டுதா தெப்பியா ம்
அது கத்துக்
கத்துக்ல நார்மல் மட் ஓகே ம் நா யூட்யூப பாத்து பேட்டன் பிளவ்ஸுந்து எல்லா நானே தெக்க ஆரம்பிச்சுட்டே ம் அப்பறோ மெஷர்மன்ட்டு தாங்கா எல்லாம் என்ன பண்ணுனா பேப்பர் கட்டிங் போட்டுட்டே அப்ற ஒரு தடவ யோச் ச்சு பாத்துக்குவே இப்டி இப்டி தெச்சு மோது இந்த அஜ்ஜஸ்மண்ட்டு இது கர்ட்டா வந்துருமா அ நம்ம தெய்யுலுகெல்லா உட்டு கட் பண்ணிர்க்றமா அப்படிங்கதெல்லா ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்பறோ மெய்ன் க்ளாத்ல போட்டு கட் பண்ணுவனா அதனால கொஞ்ச அப்டியே ஓரளவுக்கு தெச்சு பழகிட்ட
பண்ணுங்க்கா நானு பேப்பர் கட்டிங்ல தா பழகி ட்டு அப்ற தூணி அப்ற லைனிங்ல பழகி அப்ற் அப்டே துணிக் வந்தோ இப்ப நனைச்சாலு கண்ணு முன்னாடி வருது ட்ரால்லா ஆனா திருப்பி உக்காந்துஸ்
இப்ப இந்த லீவ்லியாவ்து அத யூஸ் பண்ணிக்லாம்முல்ல டைம்மு வேஸ்ட்டா தான இருக்குது இப்போ ட்ரை பண்ணுவோ கா பண்ணு நாளைக் பண்ணு நாளைக்கு பாலாவ் த்தா ஓ நீ மாரி நாளைக்கா கடைக் போகணும்முல்ல ஆமா ஆமா அது மாரி எனக்கதுன் அதுதா இப்போ எனக்கு நா ஸ்கூ நா ஸ்கூல் லீவ் லீவுங்கற மைண்ட செட்லியே நீயு ஸ்கூலுக் போற ஐடியாலியே உனக்கு லீவு தானங்கறப் மரியெனக்கு
பேசிட்ருக்கீங்க
அஆ ஞாபகோ ஆண்டு ஏதாவ்து பண்ணிவிட்ருது கை வெச்சிருது ஓ அந்த குட் குட்டிவாண்டு ஆ ஐயோ வேண்டா அதா அதா ஆ
அது திடீர்னு
க்கு இது மாட்டிட்யாடா இந்த மோட்ரு போட்லக்கா மோட்ரு ஒன்னு மாட்டிக்லாமான்ட்ருக்குறே அம்மாட்ட சொல்லிருக்குறே ஈசிதா அ டே நா கால் மிதிலெயே முக்கா மந்நேர்த்ல அடுச்சுருவன்டா லைனிங்கே
அஹ அப்பறொ என்னக்கா இவ்ளோ எக்ஸ்பிரியன்ஸ்டா இருக்கீங்க
ம் முக்கா மந்நேரந்தா சாதா பிளவ்ஸ் கட்டிங் பிளஸ் ஸ்டிச்சிங் ரெண்டு சேத்தே ஒரு மந்நேரத்ல தச்சு முடுச்சுருவே
அப்பய் உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்க கத்துகிட்ட என்னவடையே நீங்க நெறைய பண்ணுவீங் போல
ஆமா தச்சுட்டே அப்பெல்லா எப்புடி தெரியுமா நாங்க தாலவாடி ஸ்கூல்ல போயிட்டுருக்கு போது இன்னக்கி இந்த பிளவ்ஸ் நா ஸ்டிச் பண்ணி போடணு அப்டின்னா அந்த பிளவ்ஸ ஸ்டிச் பண்ணி அடுத்த நாள் போட்டு போயிருவே நைட் பத்து மணி ஆனாலு பதினோரு மணி ஆனாலு விட மாட்டே அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா செஞ்சுட்டு இருந்தே
ஹா அது நம்மளுக்கு ஃபப்ப ஒ எ மைண்ட் தோணுச்சுக்கா இப்பெல்லா சோம்பேறித்தனொ
அதா கடசி ரெண்டு மு ம் ஒரு நாலு வருஷமாட்டவே யூனிஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்களா
ம்
அதுலயே சோம்பேறிரத்தனமாயி போச்சு தெக்கறக்கு இப்போ போன பதினஞ்சு நாளைக் க்கு முன்னாடி கூட அம்மாக்கு ஒரு பிளவ்ஸ் தச்சு கொடுத்தே
ம்ம் உங்களுக் எக்ஸ்பிரியன்ஸ்
க்கு எக்ஸ்பீரியன்ஸ்ஸுங்கற்து தாண்டி அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆரி கத்துக்லான்னு பாத்தே அதுக்கு டைம் செட் ஆகல எனக்கு என்னடா ம் ஆமா ஆமா உங்க அண்ணா திட்டிட்டே இருப்பாங்க நீ எதையுமே உருப்படியா பண்ண மாட்டியா அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் அதுல ஒரு கால் இதுல ஒரு கால் வச்சு சுத்திட்டே தா இருப்பியா
ஆனா என்ன பொறுத்த வரைக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் பெஸ்டுக்கா இதுல இப்பல்லா சுடிதார்க்கு சிக்ஸ் ஃபிப்டிக்கா
சேரி அதுக்குதா இப்ப இந்த அமேசான்ல இந்த க இது கட்டெ கட்டிங் அந்த மார்க் அப்டியே விக்கிறாங்ளே கேல் மாறி அத ஒன்னு வாங்கிட்டம்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணி வச்சு தச்சுட்
அதனால எப்டியாவ்து நெறைய பேர்லா மோட்டிவேஷன் எடுத்து கூட பண்றாங்கக்கா நமக் கத்துக்கணு கத்துக்கணு கத்துக்கணு அப்டினு
அது ஒரு ரிய ஒரு இன்சிடென்ட் நடந்ததுடா டெய் ஒரு டெய்லர் கிட்ட போனனா எ தெக் க்க பிஸியா இருக்குதுன்னு எ ஃபேஸ்ஸ கூட பாத்து சொல்லல இப்பலா தக்கெ முடியாது பதினஞ்சு இருவது நாள் ஆகு போயிட்டு வாங்க அப்டின்னா அந்த ஒரே வார்த்த என்னைய தைக்க வைக்க பழகுச்சு பர்ஸ்ட்டு ஒரு அஞ்சே அஞ்சு பிளவுஸ் தச் ச்சேண்டா கடைல குடுத்து அ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண புதுசுல அப்பற அத்தன பிளவுஸு நானே தச்சு போட்டதா
ம் ம்
ம் ஆமான் டெ அதென்னமோ அப்டிதா ஆமா ம் அந்த விஷயத்துல ஆமா சேரிடா ம் சேரிடா சர் பாரு நா கூப்புறே பாய்டா ம்